க்க
ஓகே
வாய்ஸ் ரொம்ப பே பிரேக் ஆகுதுடா ஹலோ இப்பதாம்மா கேக்குது
வெளிய இருந்த நீ அத்
ஆஹ் சேரி சே சேர் நல்லாருக்கியா
நல்லாருக்கே நீ நீங்க
தம்பி என்ன பண்றான் நல்லாருக்கானா
ஆஹ் நல்லா இருக்கார் நீ வெளியே போயிருக்கார் வேல விஷயமா வெல்ல
வேற விஷியமா வெளிய போயிருக்கானா சேரி சேரி எங்க இருக்க
நா வீட்லதா அண்ணி
சாப்டாச்சா
ஆச்சுடி காலைல தோச வாங்கிட்டு வந்தாரு அப்புறோ அதுவே சாப்பிட்டோ நீங்க சாப்டீங்ளா
ஆஹ் நா காலையில சாப்பிட்டாச்சுடா காலையிலயே அண்ணனுக்கு டிஃபன் செஞ்சு குடுத்தடுணும்ல ஆமா அவங்க நைட் மட்டோதா டிஃப் பன் காலையிலயு மத்தியானமு சாப்பாடுதா
எப்பப் பாரு எப்டித்தா சாப்பாடு சாப்டுறீங்களோ
அது எனக்கு ஆரம்பத்துல இருந்து பழகிடுச்சுடா ஸ்கூல் டைம்லருந்து நா எங்க வீடுங்கல்ல சாப்பாடுதான
ஆஹ் காலையிலயே சாப்பாடுதா சாப்டுவீங்களா
சாப்புட்டுதா போவே ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது எல்லா எப்ப போகும்போதும் காலைல சாப்பாடுதா
எப்பயுமே சாப்பாடுதானா
ஆமா அதனால எங்களுக்கு அது பழகிடுச்சு
சாப்பாடுனா என்ன எடுத்துட்டு போவீங்க கொழம்பு பொரியல் அப்டியெல்லா எடுத்து
அவ அப்ப எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சி தருவாங்க ஒவ்வொரு நாளைக் கொழம்பு அ உங்கண்ணனுமே சாப்ட்டு குவாரு
ஓ
அஹ் இன்னிக்கு உங்க அண்ணனுக்கு வந்துட்டு ரசோ வெச்சு வடக லேட் ஆயிடுச்சு ஆறு மணிக்கு எந்திருச்சே உங்கண்ண வந்துட்டு ஆறு மணிதா ஆச்சு படு அப்டின்னாங்க அப்ப ரெண்டு பேரோ படத்தா எட்டு எட்டு மணி ஆயிடுச்சு
டேக்
உங்கண்ண எட்ர மணிக்கி கெளம்பியாகனு ஆமா அதனால அதனால போய் சாப்பாடு ரசோ வெச்சு வடகு வறு த்து குடுத்து அமுச்சுட்டே
ஆஹ் சேரி ஏதோ ஒன்னு சின்னதா நம்ம செஞ்சுதா குடுக்கணோ
காயெல்லா இருக்கு ஆக்சுவலா இன்னிக்கு ஆஹா ரசோ வெக்கிற ஐடியாதா இரு இருந்தா ரசம் வச்சுட்டு கோவக்கா பொருளும் முருங்கா பொரும் செஞ்சு குடுத்தர்லாம்
முருங்க்கால பொரியல் எல்லா
ஓ முருங்கலப் பொரியலு அவியலு கூட்டு எல்லாமே பண்ணுவ
நான் முருங்க்காவ சாம்பார் மட்டும்தா வப்பே
பொரியல் பண்ணும் உங்க அண்ணாக்கு புடிக்கும் முருங்கா பொரியல
தெரியல நான் இதவேக் பண்ணதே லோ உங்க தம்பி கேட்டதும் இல்ல
பண்ணுவாங்களே
சரரி இங்க சாப்ட்டு பாரு தியானம் முக்காவாசி இங்க தான் சாப்பிட்டுருக்கறரு இப்போ வேற ஒருவாரமா முடியலல்ல ஆனாலும் இங்கேதான் சாப்டுக்கராறு
சொன்னாங்க பரவாலையா இப்ப
பரவால்ல நீ
ஆஸ்பிட்டல் போனியா என்ன சொன்னாங்க
அதா அந்த ரெஃபரஸாலஜி தானா போறேன்னாங்க அதா போய் காமிச்ச அவங்க இந்த வீக் திருப் டிவர்ஸ் சொல்லிருக்காங்க இந்த வீட் வெட்னெர்ஸ் டே ஓ தர்ஸ்டே வோ சொன்னாங்க லீவுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு
ஓ ஓகே ஓகேடா மத்தபடி
போன டைமே போய் உக்காந்து இப்போ அஞ்சு மணிக்கு போனோ ஏழு மணிக்கு தான் வெளியேவே வந்தே
ஆறு மணிக்குள்ள ஒரு குளோஸ் பண்ணிருவார்ல
ஆர்ரைக்கு க்ளோஸ் பண்ணுவாரு எனக்கு அப்புறமே ஒரு பத்
அப்பா
அவரை எங்கயோ மூணு மணிக்கு தான் வந்தாரமா அவரை எங்கயோ போயிட்டு வன்ட்டாராமா டூ அவஹர்ஸ் எடைல அவர் இல்ல
செரி
ஆஹ் பயங்கர கூட்டம்
ஓகே ஓகேடா அப்ப மத்தபடி வேற பிரச்சன எல்லா எதுவும் இல்லல்ல
இல்ல நீ சரி பண்ணிக்கலாம் தான் சொன்னாரு தயிர் பால் சாப்பிடாதிங்க
ஓ நீங்க அதிகமா அதுலா எடுத்துக்க மாட்டியே எனா தயிர் எடுத்தேன் ஆ
நான் தயிர் அதிகமா எடுத்துப்பேன்ல
பாத்துக்கலா வீடு
இந்த வாரம் போயிட்டு வந்தா கொஞ்சம் செரியாயிரும்
போயிட்டு வாரம் போயிட்டு வா என்ன சொல்றாங்க என்னன்னு பாத்துக்கலாம் செரியா மொதல்ல ஒடம்ப பாரு எதனால வெயிட் போட்டாங்காட்டி கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சா
தெரியல டி அவர்கிட்ட ரீசன் எல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு ஏன் இப்படி இருக்குதுல்லாம் சொல்ல மாட்டாரு அதான் அன்னைக்கு ஒரு ரொம்ப கூப்டோம்ல பேசவே இல்ல அழுக வச்சு என்ன அனுப்ச்சு விட்
ஓ
நான் அழத அழுத அழுகுறேன் கால விடுங்க அப்டின்னு அழுகுறேன் என்ன நி
ஒண்ணு இல்லடா ஒண்ணுல பாப்பா பாப்பா சொல்லுவா அம்மா டியர் அது அம்மா அத்த அழுதாம்மா அம்மாயி அழுதுச்சும்மா இப்புடி இப்புடு பண்ணுவாங்கம்மா அப்டிம்பா
ஹ
த அ ஆமா உம் இப்டி இப்டி பண்ணுவாங்கம்மா கால்ல அப்டின்னு வந்து சொல்லுவா
ஹா ஆ இருக்கும்போதெல்லா இங் இன்னொரு பக்கம் போயிட்டு இருந்தோ நீ அவ இங்க இருக்கும் போது ஆ இன்னொரு பக்கம் போவோ இங்கு கூட கம்மியாதா அவள தூக்கிட் போவோ இன்னொரு பக்கம் வந் வீக்லி டூ டேஸ்
ஓ
அப்ப எனக்கு பேக் பெயின் இருந்துச் ந்துச்சில அப்போ அதனால அங்க போம்போது அவங்க ஸ்லோவாதா இவங்க அளவுக்கு ஸ்பீடா பண்ண மாட்டாங்க
ஆ
டைம் ஃபிப்டி மினிட்ஸ் அந்த மாரி வச்சுதா பண்ணுவாங்க ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் பண்ணுவாங்க மெதுவா பண்ணுவாங்க ஆனா இவங்க போட்டு ஒரு நிமிஷத்துலாதிருப்பு திருப்புன்னு திருப்புறாங்கப்பா வலிக்குது
ஆப்பா
அதுதான் இவங்ககிட்ட ஒரு மைனஸா இருக்கு ஆனா பாசங்க அப்படியோ டபுள்லு இங்க அப்படியே எரி இங்க நூறு ரூவானா அங்க நானூறு ரூபா தெரிய இதுதான் நம பக்கம் கூட இவங்க கிட்டதான் கேக்குது அவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது
சரி சரி நா இது ஒரே ஒரு டைமு நா போயிருந்தேன் அப்ப குடி ஒரே ஒரு டையம் நல்ல வேலை எனகுசெக் பண்ணி பாத்துட்டு ஒன்னுயி இல்ல ஆஹ் சின்ன பிரச்சனைதான் ஆனா என்னை ரெகுலரா வர சொன்னாங்க நான் தான் வரமாட்டேன்னு ஓடிவந்துடேன்
ஆஹ் எய வலியா
இல்ல அன்னைக்கு வழியும் இல்ல எனக்கு கால்லாம் அதான் எல் அவனக்கு நல்ல அத இருக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் அப்டின்ட்டு சொல்லிட்டு ஒரு பொடி ஒன்னு கொடுத்தாங்க எனக்கு அத் தேன்ல கலக் சாப்ட சொல்லி கொடுத்தாங்க அத வாங்கிட்டு வந்து ஒன்றரை மாச ஆச்சி ச்சே ஆனா அந்த பொடி ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்டுருக்கேன்
ஏ சாப்
அது அளவு கரெட்டா தெரியல அவுங்க ஒரு ஒரு ஸ்பூன் சாப்புடுங்க சொன்னாங்க அந் ஒரு ஸ்பூன்னு நிறைய வரி இறுக்கு
சரி நான் நெக்ஸ்ட் டைம் போடனும் உங்க ஓன் போடு பற கேட்டு பாருங்க
வன் இல்ல வேண்டா திட்டுனாருனா இன்னுமா நீ சாப்பிடாம இருக்கன்னு கேப்பாரு
திட்ட எல்லாம் மாட்டாரு ஏன் சாப்புல அப்பிடினு கேப்பாரு திட்டலாம் மட்டாரு நான் போனாலே இங்க டான்ஸ் இருக் காணு அப்படின்னு வருவோ தம்பி கேப்பரு அவர் வன்டு சுங்கி போட்டிருக்காருல்ல அதுனால டான்சர்ந்தான் தெரியவருக்கு இத்தன வேலை பார்த்தாலும் இங்க டான்சர் வரலைய
ஓ அது ஒரு மாறித் தொண்டையல்லாம் கவ்வற மாதிரி அது ஒரு மாதிரியா இருக்கு அந்த பொடி
எனக்கு அப்டி எதும் குடுக்கல என பேக் பெயின் இருக்கும் போதுதா ஆயில் குடுத்தாங்க அந்த ஆயில் வந்ட்டு சூடு பண்ணி தேய்க்கணு அப்புறோ கரண்டில சூடு பண்ணி தேச்சு உடுவாரு
சேரி சேரி ஆனா போகணு இன்னொரு டைம் போட் அதுக்கப்புறோ ஒரு டைமு உங்க அண்ணனை ஒரு டைம் கூட்டிட்டு போன் இங்க வந்திருக்கும் போது உங்க அண்ணன கூட்டிட்டு போனே கழுத்து உங்க அண்ணனுக்கு சுலுக்கு அப்போ இப்ப கழுத்தங்கும் போது வந்துட்டு தெரிஞ்சவங்ககிட்டதான் நீ வொணும் இல்லைன்னா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போன காலை தான் புடிச்சு உங்க அண்ணன ட்டு அம்தனார் பாக்கணும் எனக்கு கழுத்து வலி எல்லாம் சரியா போயிச்சு அந்த அவர் அமுத்துனதான் எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னாரு உங்க அண்ண
இந்த வழியில அந்த வலி மறந்துருச்சா
அதுக்கும் காலதா புடிச்சாரு
அவரு எல்லாமே கால்லதாங்க பாப்பாரு தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்வாங்கன்னா இது ஃபுல்லாவே வந்துட்டு கால்லதா கனெக்ட் ஆயிருக்கு ல் உங்க தம்பி சொல்வாரு எல்லா நர்வஸுமே வந்துட்டு காலோட லிங்க் ஆயி இருக்கு சரி அதனால தான் ட்டு கால்ல பண்ணா அங்க சரியகுது
இப்ப என் கொழந்தன் பொண்டாட்டி இருக்கால்ல என் எங்க கொழுந்தனார் ஒய்ஃப்பு
ஆமா
இ அவர்களே நே தான் பா்த்தாவல நானே அஹ காளு புதிங்கால ரொம்ப வலிக்குதுக்கா இந்த சைடே வலிக்குதுக்கா அப்டின்னா அப்புற சொன்ன இந்த நீங்க வந்து வலிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நீ என்னன்னு போய கொஞ்சம் அத பாரு
உம் அவங்க இப்ப அந்த கல்யாண வழிக்க ரொம்ப அலையறாங்க ல்ல நீ அதுனாலயா இருக்கு
தெரியலையே இல்ல கொஞ்ச நாளா இந்த கல்யாண வேலைல்லா ஸ்டார்ட் பண்றக்கு முன்னாடியில இருந்தே இருக்காமா அது அதுதான் அந்த குதிங்கள் நா இந்த வாரோ ஆயித்துக்கெழம சொன்ன மாரி அவள கூட்டு போய் வா என்னன்ன போய் அங்க போய் பாக்கலா வான்னு கூடிட்டு வரணும்
ஆமா அப்ப உங்களுக்கும் பாத்துக்கிறோம் பிரச்சனைல்
ஆ
அவரால ஞாபக ருங்க ஒரு டைம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டு சொல்லுவாரு இப்ப எப்டி இருக்கு என்ன வழியில் வெட்
ஓ
உங்க தம்பிக்கல்லாம் பண்ண முடியல இப்டி
ண்டிப்பா
அண்ணி இருங்க எனக் செகண்ட்லைன்ல ஒரு கால் வர்து
ஆஹ் ச்சேரிடா